அடம்
ம் வணக்கம் வணக்கம் தோழி நா ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நானு நல்லாருக்கேங்க்கா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ம் எல்ல நல்லாருக்காங்கம்மா வாய்ஸ் கரெக்டா கேக்குதுங்களா நா இப்போ
ஆ கேக்குதுங்க்கா உங்களுக்கு நா பேசுறது கேக்குதுங்களா சேரிங்க்கா சாப்ட்டீங்களா
இன்னு இல்லம்மா மதிய சாப்பாடு ஒன்னு சாப்பில்ல காலைலதா சாப்ட்டோ
சேரி்ங்க்கா
ம் நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க வீட்ல
நான் ஒண்ணு நல்லா பண்றதுன் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த பருப்பு கொழம்பு பருப்பு ரச கொஞ்ச நல்லா வெப் ப்பேங்க்கா நானு
அப்டிங்களா பரவால்ல நீங்க டிஃப்ரெண்டா பருப்பு சொல்றீங்க ஆனா எல்லாரு பிரியாணி இது அதுன்னதா சொல்லுவாங்க நீங்க பருப்பு டிஃப்ரெண்ட்டா சொல்றீங்க
இல்லிங்கா வெஜிடபிள் பிரியாணி அசிஷ்வல் எப்பயும் போலதா அடிக்கடி பண்ணுவேங்கா அதுவுமே பண்ணுவே நானு அது எப்பயுமே அம்மா வீட்டுலருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிஷ் மட்டும்தா நா அடிக்கடி பண்ணுவனே இப்பதா வந்து ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாரி கொழம்பு வக்கலா ட்ரை பண்ணே இப்ப கொஞ்ச நாள் சமச்ச உணவுல பாத் தீங்கன்னா எனக்கு இந்த பருப்பு கொழம்பு பருப்பு ரசமு கொஞ்ச அடிக்கடி பண்றதுனால அது எனக்கு கொஞ்ச அடிக்கடி பண்ணும் போது கொஞ்ச ஆர்வமா ஆர்வமாவு இருக்கு அதுமே கொஞ்ச நல்லாவு பண்ண ஆரம்பிச்சுட்டே கொஞ்ச நானு
ஆமாமா நாங்களு இங்க அப்டிதா ஆனா பிரியாணி வெஜிடபிள் ரைஸு அதெல்லா நா நல்லா செய்வே
ஆ நானுமே செய்வேங்கா வெஜிடபிள் பிரியாணி பாத்தீங்கன்னா இந்த மாரி சோயா பிரியாணி சோ சன்னா பிரியாணி பட்டாணி ப்லாவு அப்ற வெஜிடபிள்ஸ் போட்டு அப்புற மஷ் ரூமு இந்த மாரி சில சமய பீட்ரூட் கேரட்ல்லா போட்டு அது மட்டு பண்ணுவே நானு கைக்கு என்ன கெடைக்குதோ அது அத மட்டு போட்டு முட்ட பிரியாணி பண்ணுவே அந்த மாரி என்ன கெடைக்குதோ அது ஹெல்தியா போட்டு பண்ணிறதுங்கா
ஆமா நாங்களு அப்டிதா இங்க ஆனா பிரியாணி அதுமாரி செய்ய நா ஆம்பூல் பிரியாணி மாரி செய்வேண்டு என்னதா செய்ய சொல்லுவாங்க எல்லாருமே சூப்பராகுதுனுவாங்க வேலை செய்ற அக்காலந்து எல்லாருமே நல்லா இருக்கு கடைல வாங்கத விட நீங்க செய்றது சூப்ராக்கு அப்டின்னுவாங்க ம்
ஆனா பாத்தீங்கன்னாங்க இந்த சிக்கன் பிரியாணி இருக்குலேங்கா அது நம்ம என்னதா வந்து யூடியூப் பாத்து பாத்து பாய் வீட்டு பிரியாணி பண்ணுனாலுமே அந்த டேஸ்ட் வர மாட்டேக்கிது இந்த மாரி கடையோட டேஸ்ட் வர மாட்டேக்கிது
டே கடையோட நம்ப வீட்ல சூப்ரா செய்ரோமே நாங்க
ஓ அப்டி நீங்க எப்படிங்கா ரெஸிபி பண்ணுவீங்கு கொஞ்ச சொல்றீங்ளா ஆ சொல்லுங்கங்கா ஆ சிக்கன் பிரியாணிங்கா சிக்கனே சொல்லுங்க
ஃபஸ்ட் சிக்கன் என்னா பண்ணுவ நல்லா வாஷ் பண்ணிடுவோ மஞ்ச தூளு உப் பு அதெல்லா போட்டு ஏன்னா அது ஒரு ஸ்மெல்லு வரக்கூடாது அப்டின்றதுக்காக ம் அதுனால ம்
சேரி
அதுக்கப்புற நல்லா டபரா நாங்க டப ரால்தா செய்வோ நல்லா நெறைய அதோ அவங்க ஃபேமிலிக்கெல்லா செய்றனால டபராலதா செய்வோ நாங்க நெறைய ரெண்டு ஃபேமிலி ஆ ரெ இல்ல குக்கர்லே அதுலயு டம்ப் போடுவோ குக்கர்லயு ரெண்டு பேருன்னா பரவால்ல நாங்க நாங்க ரெண்டு பேரு அவுங்க வீட்ல மூணு பேரு அவுங்க வீட்ல அவுங்க ஃப்ரெண்டு அந்த மாரி வந்துருவாங்க அந்த மாரி செய்யும் போதெல்லா
ஓ சேரி சேரிங்க்கா
அவுங்க வேல செய்றவுங்களே ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மாரி
சேரி சேரி சேரி்ங்கா
அவுங்க எல்லாம் அருத்து வச்சுருவாங்க எனக்கு சின்ன வெங்காயம் என்ன தேவயோ அதுல்லா ரெடி பண்ணி வச்சுருவாங்க அது ம் டபரா தான் வைக்கும் டபரால வந்து நல்ல எண்ணெய் நெய்யி அது எண்ணயும் நெய்யும் சேத்துதா வுடுவோம் ரெண்டா நெயும் உடும் நண்ணி ஒணும் அதுக்கப்றம் வந்து பட்ட லவங்கம் ஏலக்கா மூணுமே போட்டுருவோம் அதே ஒன்னா அதுக்கப்றம் இது அந்த பிரெஞ்சி எல இக்குதுல்ல எல தெரியுல அந்த பிரிஞ்சு அது யூஸ் பண்றீங்ளா
ஆ போடுவேங்கா பிரியாணி எல்லா அது மாரில்லா நறைய கொஞ்ச நா யூஸ் பண்ணுவேங்க்கா
ஆ நாங்களும் எல்லாத்துக்குமாரே கறி கொழம்புகலா அத யூஸ் பண்ணுவோ அந்த மாரி போட்டுக்குவே ம் உ அந்த மாரி போட்டுக்குவோ அதெல்லாம் போட்டு அப்றம் வெங்காய என்னது பச்ச மொளகா போட்டு வெங்காயத்த நல்லா ஃப்ரை ஆகற வரயு வதக்கனு நம்ம கொஞ்ச ப்ரௌனிஷ் ஆற வர வெங்காயம்
சேரி சேரிங்கா
அத நல்லா வதக்கிட்டோன தக்காளி போட்டுருவோ ஆமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்பற தக்காளி போடுவங்க நாங்க ஃபஸ்டே தக்காளி போட்ருவே ஏனா தக்காளி நல்லா மேஷ் எது ஆகனும் நல்லா அந்த தக்காளி வந்து நல்ல
இல்லேங்கா நானுமே பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்ட வெங்காயம் போட்டு நல்லா வதங்குனதுக்கப்றம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நா போடுவேன் நானு அதுக்கப்ற தா தக்காளி போடுவே
என்னத வாங்கது தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதங்க தக்காளி நீங்க அப்றம் போடும் போது அது கொஞ்ச தா வதங்கும் இஞ்சி பூண்டு வந்து அடியில புச்சுடுல்ல கொஞ்ச சீக்கர அதுனால பஸ் தக்காளி போட்ருணு நீங்க இன்னு யூடியூப்ல கூட பாருங்க தக்காளி தா போடுவாங்க ஃபஸ்ட் ம் ம் வெங்காய் நல்லா ப்ரௌனிஷ் வடி வதங்கணும் அதுக்கப்றம் தக்காளி போனும் தக்காளி நல்லா அதுலே நைசா ஆகணும் வதங்கிணு நல்ல
சரி வெங்காயத்து நீங்க புடி இல்லிங்கக்கா தக்காளி நீங்க புடி அப்டியே கட் பண்ணி போணுங்களா இல்ல தக்காளி அரைச்சுது ஊத்திபிங்களா
இல்ல இல்ல அரச்ச ஊத்தக்கூடாது அது ஒரு டேஸ்ட் மாறிவிடும் வேறு மாரிகிடும் அது தக்காளிய கட் பண்ணி தா போ அப்டியு அங்க நீட்ட கட் பண்ணி வச்சடுவாங்க நா இங்க ஷாப்பர் வச்சுங்கன்னா ஷாப்பர்ல பண்ணுற கொஞ்ச உ கொஞ்ச சீக்கர வேணும்னா ஷாப்பர்ல பண்வேன் த கல்யா அறக்கறதுக்கு கொஞ்ச கஷ்டம் லேட் ஆகும்ன்னா ஷாப்பர்ல போட்டு போட் பண்ணிட்டுனா அது இதுவாயிடும் அங்க வந்து அர்த்துதான் வைக்குவோங்க எங்க அக்கா அங்க வேல சும்மாாதா இருக்கறட்டு அத்து வச்சுருவாங்க
ஓகே ஓகேங்கா
நல்லா வதக்கிடுவேன் அந்த தக்காளி அததுலய நல்லா நைஸ் சயிடும் அதுக்கு அப்றம் இஞ்சி பூன் பேஸ்ட் போடும்போது அது கொஞ்சம் நைஸ் ஆகிடுதில்ல
சில பேர் பாத்தீங்கன்கா நீங்க இஞ்சி பூண்டு மட்டும் தா போட்டா அ இருப்பீங்கள்கா சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய இருக்கலங்க்கா அதயு போட்டு அதோட பேஸ்ட் மாதி அக்கிறாங்க நல்லா இருக்கும்ன்னு சொல்லாங்க நீங்க இந்த மாரி
இல்ல இங்கயும் ஒவ்வோருத்தரு பண்றாங்க எங்க நாங்க அப்டி பண்றது இல்ல
ஓ சரி சரிங்க
சின்ன வெங்காயம் போடலாம் ரொம்பலாம் போட சும்மா ஒரு ரெண்டு மூணு டேஸ்டு்க போலாம் நா சட்னிக்கு அந்த பூ சின்ன வெங்காயோ
ஓ செரி செரிங்
கல்ல சட்னி போறோல்ல சும்மா நம்ம தேங்கா கல்ல அதுக்கே ஒரு சின் சின்ன வெங்காயோபோட்டா தா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு
ஒ பொட்டுக்கல்ல தேங்காதன ஒருச் சின்ன வெங்காய போடுவீங்
ஆம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயோ
ஓஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மில்லங்கா வெங்காயா வாசோ
ஆஹா இல்ல இல்ல அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு அடேஸ்ட் ஆவோ நா காலைல கூட சட்னி தா பண்ண அந்த மாரிதா பண்ண பச்சை மிளகா போட்டு பண்றது போது நீங்க காஞ்ச மிளகா போட்டாலு சின்ன வெங்காயு போட்டா நல்ல டேஸ்டு
ஏன்ட இருந்தாலுமே பாத்தீங் இந்த வெங்காயம் வாசம் வந்து அடிக்குன் சொல்லுவாங்க அத
இல்லல்ல ஒரே நம்ரோ நறைய போடதில்லல ஒன்னே ஒண்ணு தான போட போறோ
ஆமாங்கா
எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க நீ அந்த ஒரு சின்ன வெங்காயே போட்ட அடிய டேஸ்ட் சட்னி எப்டிக்கிது பார் டேஸ்ட் அந்த மாரி நானும் பண்ணி பாத்ததி இவங் டேஸ்ட் நல்லா இருக்குனவே அப்டியே பண்றது நவ்ரியே போடகுடாத் ஒன்னே ஒண் போட்ணு
இஞ்சி பூண்டு பே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக் அப்ரோ அடுத்தது நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா
ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் போது நல்லா வதக் இஞ்சி பூண்டு போயி போயிட் வதக்கினோகினு ஏனா அந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லா நல்லாப் போயிட்னேதா அந் டேஸ்ட் வரும் அந்த உள்ளு எல்லாபோயி எசன்ஸ் அதுக் அப்புரோ கறி போட்டுருங்க கறி
ஓகேங்கா
கறிய நல்லா வடிகட்டி கறி போட்ருங்க
ஓ செரி செரிங்கா
கறி போட்டுங்கறிக்கி ஆ நல்லா கறிய கொஞ்சோ வதக்குங்க அதுலயே எண்ணெயிலயே வதங்கணு கறி கூடோ ஏனா நம்ம உப்பு வந்து வெங்காயத்திலே போட்டுட்ணு கொஞ்ஜோ ஏனா அப்பதா வெங்காயோ நல்லா பௌனிஷ் ஆவர வரி வதங்கு அதே போல இந்த கறி போடும் போதும் இன்னு கொஞ்ச நம்ம தெ தெரியு இல்ல தேவைக்கு எவ்ளோ உப்புன்னு அது மரி இன்னு கொஞ்ச போடுக்கணு
ஓ செரி செரி்ங்கா
அப்புற இந்த கறில போட்டு நல்லா வதங்கிட்னே கறி கொஞ்ச வதங்கினேக்கி மஞ்ச தூளு உப்பு மௌவா தூளு அதெல்லா போட்டு அந்த கறிலயே வதக்கிட்னு ம மஞ்ச தூள் மொளவா தூள்ளா அப்ப தயிர் வுடுங்க சீக்ர வதங்கிறோ தயிர்வுட்டீங்னா சீக்கிர வதங்கு
ஓகே ஓகே நீங்க நீங்க மசால ஐட்டம்லா வந்து வீட்லயே அரைச்சுப்பீங்ளாங்கா கடைல வாங்கி யூஸ் பண்ணுவீங்ளாங்கா
மசாலாலா எந்த போடு சக்தி மிளகாதூள்கீது இல்ல பாக்கெட் அது மட்டும்தா போடுவோ அது மட்டும்தா போடுவோ எல்லாருமே இங்க ஆம்பூர் பிரியாணி அது மட்
ஓ சேரி வரமிளகாதூள் மட்டு தா போட்னு காரதுக்
ஆமா அதும் அந்த சக்தி மிளகா தூள்குதுல்ல அதுதா டேஸ்ட் பிரியாணிக்கல்லா
அதுவு பாத்தீங்கன்னாங்க சில பேர் சிக்கன் பொடி பிரியாணி மசாலலா போறாங்க அதெல்லா யூஸ்
ஆஹ அதெல்லா நாங்க யூஸ் பண்ணதே இல்ல
உப
அதெல்லா நாங்க ஆ ஆமா சக்தி மிகாதூள் பாக்கெட் விக்கிறாங்ள்ளம்மா அது வாங்கி போட்ணு அதுதா டேஸ்டே பிரியாணிக்கி
ஓ சேரி சேரிங்க்கா நீங்க வந்து கொஞ்சோ மி மஞ்சத்தூள் போட்டு இந்த சக்தி வரமிளகா தூள் போட்டு நல்லா கெளறி விட்டுவீங்க உப்பே போட்டு விட்டு
நம்ம கார தேவையாத் போட்டு நல்லா அந்த கறி வந்து நல்லா ஒரு மு முக்காப்பாதோ வெந்துண்ணு அத கொஞ்சோ வ தண்ணி இல்லனா கொஞ் தண்ணி உட்டு கூட அதில வேக வச்சுருங்க கொஞ்சோ கொஞ்சோனா எவ்ளோ ஒரு அரட்டப்ளர் தண்ணி ஊத்துங்க
சேரிங்க ஏன்னா சிக்கன்லயு வந்து தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க இல்லீங்க்கா
வீட்ல ரொம்ப தண்ணி வரலனா என்ன பண்ணுவீங்க தண்ணி வரு ஆனா ஒவ்வொர் நேரத்துல வரது இல்ல ம் நம்ப தண்ணி கொஞ்சோ ஊத்தனாதா அந்த தண்ணி வராது ஊதுனாதா அது உள்ள இருந்து வெளியேந்து ஆமா அதுக்கப்புறோ நல்லா வ நம்பதா ஆ நம்ப கறி அதுலே முக்கா பதோ வேகணுல்ல அதோடே முக்கால் பதோ வேவ்ற மாரி வெந்துடணு அது வெந்துட்னே என்ன பண்ணு அளவு தண்ணி ஊச் த்துவோ நாங்க ஒன்னுக்கு ரெண்டு ம் அத ஊத்திட்டு நாங்க மோஸ்ட்லி சீரக சம்ப யூஸ் பண்ணுவோ நீங்க பாஸ்மதியா
ஆ நாங்க ரெண்டுமே கலந்துதான்க்கா யூஸ் பண்ணுவோ நாங்க சாப்பாடு அரிசியு யூஸ் பண்ணுவோ பாஸ்மதி வாங்கியு யூஸ் பண்ணுவோ ஒவ்வரு டைம் ஒவ்வொரு மாரி எப்டி நமக்கு தோதா இரு
இந்த சீரக சம்பா தா யூஸ் பண்ணுவோ சேர் அதுக்குன் பிரியாணிக்குனே வைக்கறாங்க சீரக சம்பானு பாஸ் மதியு போடுவோ இதுவு போடு ம் ம் அதுக்கப்புறோ ஒண்ணு ரெண்டு இஷ்டம்னா நல்லா தண்ணி வந்து கொதிச்சு காரம் உப்பல்லா அதுலே தெரியு நல்லா உப்புகாரோ‌ உரைக்கதுன்னா சாதத்துல உதைக்கு அவுள்தா அரிசிய இது பண்ணி போட்டு அவ்ளோதா அரிசி இது பண்ணி போட்டு அதுல கொஞ்சோ‌ லெமன் லெமன் வாட்டரு கொஞ்சோத‌ தயிரு அப்புறோ என்னது நெய்யி கல ஆ மேல உட்டணும் தம் போடும்போது இல்ல புதினாவ வந்து புதினாவ வந்து எப்ப தெர்மா போணு இஞ்சி பூண்டு போட்றீங்களா அப்பே போட்றணு
ஓ சேரி சேரிங்க்கா
புதினா அதெல்லா அப்ப போடணு அப்புறோ இப்போ கடைசியா தம் போடும்போது கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சோ அவ்ள் தா போட்டு மூடி வச்சணு நெய்யி
தப் சேரிங்க்கா சப்போஸ் நம்ம குக்கர்ல விட்டு விசில் உடுற மார்ந்தீங்கன்னா இதுக்கு எத்தன விசிலுங்க்கா உடுவீங்க நீங்க
குக்கர்ல ரெண்டு விசில் உட்டா வெந்துரு நனைக்கற குக்கர்ள்ல்லா வச்சு விசில் உட்டதே இல்ல இது மாரி நாங்க ஆனா சிறு சிறுதானியோ செஞ்சுக்கிற இல்ல ஆமா தம்தா போடுவோ சிறதானியோ பண்ணிக்கிற மூணு விசில் உட்ட சரியா வந்துட்டுந்துச்சு கரெக்டா
ஓ செரி செரிங்க்கா சிறுதானியத்துல
ஆமாமா இந்த க இது சாம குதிரவாளியில துல அத குதிரவாளி அரிசியில பண்ணிக்கிற ஆமா ஆமா அந்த மாரி அரிசிலியு நா பண்ணுவ
அந்த மாரி அரிசியில பண்ணனும்னாக்கா தண்ணியோட அளவு வந்து ஒண்ணுக்கு ரெண்டு இதே மாரி வச்சா போதுங்களா இல்ல அதுக்
ஒண்ணுக்கு ரெண்டு வைக்கூடாது கொஞ்சோ அதிகமா வைக்கணு ஒரு ரெண்ர அப்டி வைக்கனு ம்
ஒவ்வொண்ணுக்கு ஒவ்வொரு மாரி பண்ணுங்ளாட்க்டுங் அதுல டேஸ்ட்டு வருதுங்களாங்க சிறுதானியத்துல பண்ணனும்ன
ஆ நல்லா இருக்கே டேஸ்ட்டு நா ஓருவாட்டி பண்ணி நல்லா இருந்தது அப்டின்னாங்க வேல செய்ரக்காகு குடுத்த கொஞ்சோ நல்லா இருக்கு டேஸ்ட்டு அப்டின்னாங்க அதே போல இந்த சம்பா கோதும ரவ இருக்குல்ல
ஆமாங்க்கா
அது கூடோ அது கூட இதே சேம் மெத்தட் தா நாங்க பண்ணுவோ
சிக்கன போட்டு பண்ணுவீங்ளா
வெஜிடபிளா போட்டு வெஜிடபிள் பிரௌன்ஸ்ன் போட்டு பண்ணல வெஜிடபிள்ல்லா போட்டு பண்ணி க அப்டியே பிரியாணி மாரியே இருக்கு எல்லாமே சொல்லுவோங்க ஆமா குக்கர் மூணு விசில் உட்டுறவ மூணு இல்ல நாலு விசில் உட்டோம்னா கரெக்டா வெந்துரு
இந்த பிரியாணிக்கு பண்ற மாரி எல்லாமே போட்டு இந்த மசாலா ஐட்டம் எல்லா போட்டு அதுக்குபச்ச சிக்கனுக் பதிலா வெஜிடபிள்ஸ் போட்டு கடைசில வந்து தண்ணி ஊத்தி இந்த சம்ம கோதும ரவ்வைய போட்ருவீங்க கா
ஆமாமா கரைட்டு அத வந்து லைட்டா ப ப்ரை பண்ணிக்கணு ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஒன்னுக்கு ரெண்ற வைக்கணு அது
ஓ சர் அதுக்கு வந்து ஒன்னுக்கு ரெண்ற தண்ணி அதிகமா வச்சாதா அதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கேங்
ஆமா அது வேகு இல்ல இல்ல அது கொ கொழியாது வேகனுல்ல அது அது உண்ம தா பா ரவ மாரி இல்ல அந்த கோதும ரவ வந்து கொஞ்சோ இதுவு ஆடாக்கு
அதா அதாங்கா
டி அந்த மாரிதா செய்வ இந்த மாரி இந்தந்த பாஸ்ட்ங் எல்லா இருக்குல்ல அந்த மாரி நேரத்லல்லா அத்தி நைட்ல அத்தி செஞ்சுக்குவ
ஓ சேரி சேரி்ங்கா
அப்போ வெங்காயோ சாப்டக்கூடாது பூண்டு சாப்டக்கூடாதுன்னா வெறு இஞ்சி மட்டு சிவி போட்டுக்குவ வெங்காயோ போடமாட்ட காய் போட்ருவ அதுக்கு பதில்
சேரிங்க்கா நமக்கான நேரம் முடி நமக்கான நேரம் முடிந்து விட்டதுங்க்கா அடுத்தழைப்ல நம்ம தொடர்ந்து பேச
ஆ சேரிமா நன்றிமா ம் ம் ம்